எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்க தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா
நாங்களு நல்லாருக்கோ சூப்பரா இருக்கறோ
அப்பற நைட்டுக்கு சமச்சிருப்பீங்ளா
இனிமேல்தா சமைக்கணு நீங்க
நா இப்ப தாங்க வெளிய வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்ருக்கே அதனால பஸ் ஸ்டாப்ல நிக்கிறே பஸ்சுக்காக
அப்டிங்ளா பஸ்சுக்கு நிக்கிறது கஷ்டமா இருக்குங்ளா
இல்லைங் தோழி பஸ்சுக்தா வெயிட் பண்ற வந்து ஒரு கால் மண்நேரோ ஆ ச்சு இன்னொ பஸ்சு வர்ல செரி வா தா செரி பிரிவு ஆ சொல்லுங்க தோழி
ம் வீட்ல போய் இனிமே தா சமைக்கணு அப்ப
ஏங் தோழி அவுங்க சமச்சிருவாங்க
அப்ப ப்ரெச்சன இல்ல விடுங்க
ஆமாங் தோழி
என்ன கொஞ்சோ டயர்டாருக்கு அவ்ளோதா
ஆமாங் தோழி
ஒங்க ஒர்கெல்லா நல்லா போதுங்ளா
ஆ நல்லா போகுதுங் தோழி
வீட்ல எதுவு ஸ்பெஷலா எதுவு இன்னைக்கி
இல்லைங் தோழி நீங்க சொல்லுங்க வீட்ல
அவுட்டிங் போய் ட்டு இப்பதா கரெக்டா வீட்டுக்குள்ள வந்தோ
ஓ செரி செரிங் தோழி
கொஞ்சோ அம்மாக்கு ஒடம்பு சரியில்லையா அதனால செரி போய்ட்டு டாக்டர்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு
ஓ சேரிங் தோழி என்ன ஆச்சுங்க
அவுங்களுக்கு கொஞ்சோ ஃபீவர் அவ்ளோதா வேற ஒன்னுல்ல
ஓ செரி செரிங் தோழி
பிள்ளைங்களுக்குலா கொஞ்சோ டியூஷன் எடுக்கணு பொன் நா கொஞ்ச டியூஷன் எடுத்துட்டுருக்குறே ஆ அதனால கொஞ்ச அப்டியே ஜாலியா போயிரு வொர்க்கு
ஓ செரிங் தோழி எந்த ஊருங்க
காலேல எந்திரிக்கிறோமா அம் எந்திரிஷோனப் பிள்ளைங்கள கெளப்புறது அப்பறோ ஹஸ்பண்ட வேலைக்கு ஒர்க்குக்கு அனுப்புறது
ஆஹ் ஆ ஓ சேரிங் தோழி
அப்பறோ நம்ம வீட்டு வேலயெல்லா பாத்துட்டு அதுக்கப்பறோ மிச்ச வேறமெல்லாம் பாத்துட்டு அதுக்கப்பறோ வர்றது இதெல்லா ம்
ஓ சேரிங்க தோழி செரிங்க தோழி
உங்க ரொட்டின்ஸ் அப்டித்தா போகுதா
என்னங் தோழி
உங்களோட ஒரு ரொட்ரின்ஸ் வாழ்க்கயு இப்டி தா போதா
புரியிலேயே
உங்க லைஃப் ரொ ரொட்டீன்ஸ் டெய்லியு ரெகுலராக நடக்கறது இப்டிதா இருக்குதுங்களா
ஆமாங் தோழி எந்திரிச்சு குளிச்ட்டு கெளம்பி போறக்கே கரெக்ட்டாருக்கு
ம் ம் உங்களோட ஹேப் பொழுதுபோக்கு என்ன வேறு என்ன பொழுதுபோக்கு உங்களுக்கு
வேறென்ன பொழுதுபோக்கு ஆஃப் இது வேலை போயிட்டு வீட்டுக்கு போறது வீட்டுக்கு போறக்கே எட்டு எட்ரை ஆயிரு தோழி அப் சாப்பிட்டு தூங்கிறக்தா இருக்கு டைமு நேரோ அவ்ளோ தா அப்றோ காலேல திருப்பி எந்திருச்சு கொஞ்ச சமைக்கிறக்கு அம்மாக்கு உதவி செஞ்சிட்டு அப்றோ கெளம்பி அப்டியே போயிடுவேன் தோழி போயிட்டு அப்றோ வேல கரெக்டா இருக்கு தோழி
அப்டீங்ளா
இன்னிக்கு கொஞ்சோ பஸ்சு இதாயிருச்சாங்க லேட்டா கெளம்பி டோ ஒரு பத்து நிமிஷோ அதனால பஸ்ச விட்டுட்டே இல்லன்னா இன்னேரோ வீட்டுக்கு போயிருப்பே
ம் ம்
நேத்து ஏழ்றக்குள்ள வீட்டுக்கு போயிருப்ப இல்லிங் தோழி ஒரு ஒன்றர மணி நேரோ ஆகு
அப்பாடியோ
வேலைக்கு
ம் ஓகே ஓகே ஓகே ம் ம் நீங்க சமையல் எல்லா சமைப்பீங்ளா
ஆ சமைப்பேங்க தோழி எல்லாமே சமைப்பே
ம் ம்
திருமண ஆயிடுச்சு மாமியாருக்கு கொஞ்சோ ஒடம்பு சறியில்லன்னு வீட்டுக்காரரு ஊர் ல ஊர் போயிருக்காங்க பாத்துக்கறக்கு அப்றோ எனக்கு அங்கிருந்து வேலைக்கு போயிட்டு வரதுன்னா ரொம்ப தூரோ வேலந்தாவலோ போணு கேர்ளா அதனால ஆ அது டெய்லியு நா போயிட்டு வர முடியாது இல்லிங்க தோழி அதனால நா இங்கிருந்து போற அவரு அங்க இருந்து பாத்துட்டு இருக்காரு
ஓகே சிஸ்டர்
அதுதாங் தோழி
இருந்தாலு இந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சோ கஷ்டந்தா
ஆமாங் தோழி
ம் ம் என்ன ஸ்பெஷலா சமைப்பீங்க நீங்க
நா என்ன எல்லாமே சமைப்பங் தோழி நான்வெஜ்சு சமைப்ப வெஜ்சு சமைப்ப
இது ஒரு ஸ்பெஷலா சமைப்பீங்க அப்டி சொன்ன இது சமச்சா உங்க வீட்ல இது சூப்பரா இருக்கு அப்டின்னுபாங்கள
அவரு பாக் பாவக்கா கொழம்பு நல்லா செய்வ
பாவக்கா கொழம்பு புளி கொழம்பு மாரி வெப்பீங்ளா
நா புளி கொழம்பு மாரி வைப்ப அப்றோ எதாச்சு யூடியூப்ல பாத்து ஃபோன்ல பாத்து சமைப்பே
எல்லாரு அதேதா செய்யறோ இப்ப யூடியூப் பாக்கறதுதா
என்னங் தோழி
அந்த காலத்துல எல்லா சமைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு இப்ப நெட் இன்டர்நெட் வந்தனால மொபைல் டச் பண்ண வந்தனா ல எல்லாருமே இப்ப யாரையு கன்சிடர் பண்ணிக்கிறது இல்ல சமையல்ல
ஆமாங் தோழி ஆமா ஆமா தெரியாதத கூட ஆ அதுல பாத்து நம்ம சமச்சுக்கலா
என்னோட பீரியடப்ப மொபைல் ஃபோன்லா கெடையாது நா சாம்பார் வை வைக்கணுனு நெனச்சாவே எல்லாத்து கிட்டயு கேட் கேட்டு கேட்டு நல்லா இருக்குதா இல்லியா எப்டி வருது அப்டின்னு பாத்துட்டு ரொம்ப பயப்படுவே ஒரு சமையல் சமைக்கணுனாவே அவ்ளோ பயோ இருக்கு ஆனா இப்ப ஈஸியா சமைக்கிறாங்க இப்ப கொழந்தைங்களே ஈஸியா குக்கிங் பண்ணிறாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப
ஆமாங்க தோழி வளந்துருச்சு முன்னேற்றமாயிருச்சு
அதா அதா
ஆமாங்க தோழி
உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா
இல்லைங் தோழி
நியூ மேரேட் கப்புள்ஸா
நாலு வருஷோ ஆச்சுங்க தோழி
ஓகே ஓகே ஓகேம்மா
ஆ ஆ
இனிமேதா நானு இப்பதா நிமேதா டின்னர் சமைக்கணு இட்லியாவது தோசையாவது செஞ்சு சட்னி அரைச்சிட்டு
ஓ சேரிங் தோழி
ஹஸ்பண்ட் வருவாங்க அவங்க வர்ரதுக்கு எப்படியு டென் ஓ கிளாக் ஆயிடு அதா மே மேனேஜ் பண்ணிருவோ நாங்க
ஓ சரிங் சார்
வீட்ல அம்மா அ ம் அம்மா மட்டு இருக்காங்களா
அம்மா அப்பா இருக் க்காங்க பக்கத்துல அக்கா வீடு இருக்காங்க அக்கா கொழந்தைங்க வருவாங்க ஆ வீட்டுக்கு போனாவே டை இது நேரோ போறதே தெரியாது கொழந்தைங்களா வந்துருவாங்களா நல்லது அப்டியே ஓடிட்ருக்குங் தோழி
என்ஜாய் தா லைஃபு நல்ல ஹஸ்பண்டு இருந்தாலு இன்னு கொஞ்சோ என்ஜாயா இருக்கு
ஆ ஆ ஆமாங்க தோழி
ஒர்க்கு எந்த மாரி ஒர்க் பாத்துட்ருக்கீங்க
இப்ப வந்து டெலிகாலிங் தாங்க தோழி இப்போ போற இது பாத் த்தீங்கன்னா அ வெளிநாட்டுக்கு வேல எடுத்து குடுக்குற இது அந்த மாரிதா பா பாத்துட்ருக்க இப்போ எனக்குமே போட்ருக்கோ
ம் ம் ம் ஓகே ஓகே
எனக்கு வேலைக்கு எடுத்து இது பண்ண அதே கம்பெனி தா நா போற கம்பெனி யோட இதே வந்ட்டு கிளையே அலுவலகமே இங்க இருக்கு வடவள்ளியில அதனால அங்கதா நா வேலைக்கு போயிட்ருக்கன்
ஓகே மேம் ஓகே மேம் நா வந்து இந்த டைலரிங் ஸ்டிச்சிங் இப்பதா கத்துகிட்ருக்குறே அத விட கொஞ் ம் ம் அப்பற அந்த கேக்கு செய்யறதுல கொஞ்ச ஆர்வமா இருக்குறே ச் அத செஞ்சு பேக்கிங் பண்ணி நம்மளே வீட்ல சேல்ஸ் பண்ணணு அப்படிங்கிறதுல கொஞ்சோ ஆர்வோ ஜாஸ்தியா இருக்கு
அந்த கப் கேக்கு அந்த மாரில்லா வந்துட்டு இந்த அ இது அந்த ஆர்டர் எடுத்து பண்ணுவாங்கள அதெல்லா பண்ணீங்கன்னா உங்களுக் நல்ல லாப கெடைக்கு
ஆமா ஆமா அது கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்குது குக்கிங்கு அந்த ம் பேக்கரி ஐட்டம்ஸ் செய்யணுனுட்டு அதுக்கு தா ட்ரை பண்ணிட்ருக்குறே இப்ப கிளாஸ் போகல எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர்ட இ ருந்து கத்துக்கிட்டு இருந்துருக்கேன் எப்டி பண்ணணு ஒன் கேஜிக்கு என்னென்ன திங்ஸ்லாம் போட்டு செய்யணும் அப்டிங்கிற மாரி அவைலபள் பளா என்னென்ன செய்யணும்ங்கற மாரி
இது கூட நீங்க வன்ட்டு இதுல பாக்கலாம் யூடியூப்ல பாக்கலாம் நல்லா தெளிவாவே சொல்லி தராங்க நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க நல்லாருக்கும்
ம் நானும் நெறைய ட்ரை பண்ணியிருக்குறேன் ஆனா ஓவன்ல தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம வீட்ல ஓவன் கிடையாதா
இல்ல தோழி நீங்க இதுல நீங்க செய்யலாம் குக்கர் இருக்கு இல்லைங்க நானே குக்கர்ல அன்னிக்கு கேக் செஞ்சேன் இவரோட என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு அவ் அங்க போய்ட்டோம்னா மாமியார் வீட்ல போய்ட்டுனா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இன்டீரியரா உள்ள போணோமா ஹாடா இருக்கும் இப்ப நைட் வந்து நம்ம கேக் வாங்க முடியாது அப்டின்ட்டு பொருள் எல்லாம் வாங்கிட் போயிட்டேன் போய்ட்டு காலைல் நேரத்துலயே ஒரு மூணு மணிக்குலாம் எழுந்திரிச்சு நானே கேக் செஞ்சன் நல்லா வந்துச்சு நீங்க குக்கர்லயே செய்யலாம்
ஆஹ் ஆஹ
அ
எப்டி ம் அ எப்டி பண்ணீங்க குக்கர்ல
குக்கர்ல ஆ நம்ம என்ன பண்ணா அந்த அண்டாக்கு கீழல்லாம் வன்ட்டு ஒரு சின்னதா வைப்பாங்க இல்லைங்க ஒரு அது பேர் என்னமோ சொல்லுவாங்களா அண்டா கீழ கி கீள ரவுண்டா வட்ட வடிவத்துல சில்வர் கீழே ஒண்ணு வைப்பாங்கல்ல வச்சுதானா அது மேல வன்ட்டு சொ அண்டா வைப்பாங்க
தெர்ல என்னா சொல்றீங்கன்னு புரியல
இது பேர் என்னன்னு தெரில அந்த இதுல வச்சு உங்க ஒரு குண்டால நீங்க மிக்ஸ் பண்ணது எல்லாமே ஊத்திக்கனும் ஊத்தீட்டு அந்த இது மேல வச்சு சிம்லயே வச்சரணும் ஒரு நாப்பத்தி ஐந்து நிமி ஷம் அந்த மாதிரி வச்சுட்டு குக்கர்ல அந்த பிளாக் கலர்ல அந்த கேஸ் கட்ன்னு சொல்லுவாங் இல்லைங்க அத நீங்க எடுத்துட்டு மூடி வச்சரனும் மூடி வச்ட்டு ஒரு நாப்பத்தஞ்சு நிமிசோ விட்டீங்கன்னா அது நல்லா இதாயிரும் வெந்துரும் வெந்ததுக்கு அப்பறோ லைட்டா இந்த கருவேப்புள்ள குத்தி அந்த மாரி வி விட்டு பாத்தீங்ன்னா ஒட்டாம வந்துச்சுன்னா அது வெஞ்சிருச்சுன்னு அர்த்தோ
என்ன கேக் பண்ணியிருதீங்க நீங்க வீட்ல
என்னங்க
என்னா கேக் செஞ்சீங்க ஃபஸ்ட் டைமா நீங்க
ஓரியோ பிஸ்கெட்லதான் செஞ்சே
ஓரியோ பிஸ்கட்ல மிக்ஸில அரச்சு இந்த மாரியா
ஆ அந்த மாரி செஞ்சுட்டு அந்த கிரீம் உள்ள ஒயிட் கலர்ல இருக்கு இல்லைங்க அத அப்டியே பூ மாதிரி பண்ணிட்டேன் கைலயே
சேர் சேரி அப்போ சூப்பரா தான் வந்திருக்கும்
அந்த வெளிய இருக்க
சேர் சேர் சேர்
அ ஆ
பஸ் வந்துருச்சுங்களா தோழி உங்களுக்கு
இல்ல அது இன்னும் வரல நா ஏது வேற ஏதாச்சும் ஒரு பஸ்லதான் மாறி போலாமா
ஆ ஆ ம் ம் ம்
அந்த பஸ்ஸு இப்பலா நேரா போயிரலா இல்லன்னா இல் அங்க போய் எறங்கிட்டு வேற பஸ் மாத்தணு
ம் ம் ம்
அதாம் பாத்துட்டுருந்
குட்டி பசி மாரி எதுவு வர்லையா இப்பக்கி உங்களுக்கு
வருது ஆனா வீட்டுக்கு போயிருணு அப்ற கடைக் போனோனா இருவது முப்பது ரூவா செலவாகுல்லைங்
ஆமா கண்டிப்பா அதுக்கு நம்ம எதாவ்து வீட்லயே ஸ்நாக்ஸ் மாரி ரெடி பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் இந் மாரி ம் ட்ரை ஃப்ருட்ஸ் மாரி எதாவ்து வெச்சு விட்டோம்னா கொஞ்சொ நமக்கு அந்த டைம்ல ஏதோ ஒன்னு ரெண்டு சாப்ட்டுக்குலா நம்ம ஹெல்த்துக்கு நல்லதா இருக்கு அந்த இது
ஆமாமா அது கரெக்ட்டுதா
ம் ஏனா டைம் ஆக ஆக நமக்கு இதா டயர்ட் ஆயிடுது
ஆமா ஆமாங்க கரெக்ட்டுதா ஆ
இதானனா இன்னு நம்ம நம்மோட ஒரு பேச் சே சோர்வாயிடு போனோமா சாப்ட்டோமா படுத்தமா அப்டின்னு ஆயிடுது ரொட்டின்ஸே அவ்ளோதா கால்ல எந்திரிக்கனு ம் இன்னு என எனக்கு வொர்க்கு வந்து கால்ல பிள்ளைங்கள கெழப்பி வுட்டுட்டு ஹஸ்பண்ட கெழப்பி வுட்டுட்டு டைலரிங் கிளாஸ் போய்ட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு டியூஷன் எடுத்துட்டு திரும்பியு சமையல் பண்ணிட்டு ஒர்க் பாத்துட்டு அப்டியே போயிடுது வாழ்க்க
அவ்ளோதாங்க இதுதாங்க எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே நடக்குது என்ன மிச்சின் மாரி ஆயிருவோ
நமக்கு ஒரு நாள் லீவு குடுத்து நீங்க எந்த ரொட்டின்ஸுமே செய்யாம வீட்ல ரெஸ்ட் எடுங்க அப்டின் சொல்வாங்களா யாராவது அப்டிங்கிற மாரிக்கு லைஃப்ல
இல்ல மு க்கீமா கிச்சன் பக்கொ போவேண்டான்னு யாரச்சு சொல்லணும் ஒரு நாள்
வீட்ல போய் தங்குனாலு அங்கயு நமக்குதா ஒர்க்கு வைக்கிறாங்க
நீங்க இதத செஞ்சா நல்லாருக்கு நீ செய்யி அப்டிங்குற மாரிதா சொல்றாங்க அங்கேயு நமக்கு ரெஸ்ட் கெடையாது
உண்மதா
நம்ம வீட்ல இருக்கம்போது கூட ஒரு வேல செஞ்சிர்லா கெஸ்ட் வீட்டுக்கு போனோன் வெச்சுக் குங்ளே அங்க நம்ம வீ நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க டபுள் மடங்கு ஒர்க் இருக்கு அங்க எப்டிருந்தாலு
ஆமாங்க ஆமா அது கரெக்ட்டுதா
அ இங்கேயே இருந்திருக்கலா வீட்லயே இருந்தர்லா போலக்கு அப்டிங்ற அ மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு வந்தடுறாங்க எங்கேயாவது ட்ரிப் ப்பு போனுனு நெனைச்சாவே ஒரு வீட் வீட்ட நினச்சா பயமா இருக்கு ட்ரிப்பு போகும்போது நல்லாருக்கு திரும்பி இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது வீடே ரெண்டா கெடக்கு அந்த அவசரத்துல அந்த திங்ஸ் எல்லா அப்டி எப்டி எப்டி அப்டியே போட்டுட்டு பொயிட்டு
ஆமா திரும்பியு வந்து எடுத்து கரெக்ட்டா செஞ்சா கஷ்டந்தா
த்துல எல்லா அவங்கவங்க போட்டுட்டு போயிருவாங்க அந்தந்த எடத்துல
ஆ ஆ ஆமாங்